தோழரு
ஆ வணக்கம் நண்பர் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன்
உம் சாப்ட்டீங்ளா தோழர்
சாப்ட்டே மேடம் நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழர் இப்போ விவசாயம் பண்றத பத்தி பேசினுந்தோ இப்போ எல்லா இடத்துலயு இப்ப எப்டி சொல்றது ஒரு ஃபேனு ஒரு ஃபேனு இது ஒரு ஃபர்ஸ்ட் லா நம்ம ஒரு மரத்தடியில உக்கந்துதா காத்து வாங்குவோ
உம்
இப்ப இருக்க காலத்துல வந்து ஃபேன் ஓடுது ஏசி ஓடுது இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஏன்னா அப்ப இருந்தவங்க வயசானவங்க எப்படி இருந்தாங்கன்னா அப்போ எல்லா செடியு வளத்துக்கணு எல்லா மரமு வளத்துக்கணு மரத்தடியில போய் உக்காந்துக்கன்னு எல்லாருமே பேசுவாங்க எல்லா ஜாலியா இருப்பாங்க இப்ப வந்து யாரு அப்படி பேசுரதுல இல்ல ல்ல எல்லா உள் உள்ளையே ஃபேன் வந்துச்சு அந்த மாரி வந்துச்சு அதனால நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி தா வந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட்லா வெளியே உக்காந்து மரத்த அடியில உக்காந்து இருக்கும் போது அப்பல்லா நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல
ஆமா கரெக்ட் தா இப்ப பாத்தீன்னா இப்ப நம்ப வந்து நம்ப வீட்டு வீட்லயே நம்ம இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிற இதுலயே இருக்கிறதது பாத்தோனா இப்போ கார்பன் ஆக்சைடு ஓக்கே இதோட டைஆக்ஸைடு இருக்கு இப்ப நல்ல ஒரு நம்ம ஆக்சிஜன் வேனும்னா நம்ம மரத்த அந்த மரத்துல இருந்து நம்மளுக்கு வரனு நைட்ல பாத்தீன்னா டைஆக்சைடு வந்து அது வெளியிடு அது அது மாரே பாத்தன்னா நம்ம வீட்டுள்ளேயே நம்ம நைட்ல இருக்கிறதுனாலயோ பகல்ல இருக்கிறதுனாலயோ சரியா நம்மளுக்கு சுவாச சுவோசிக்க முடியாததுனாலே நம்மளுக்கு மூச்சு தினறல் அது மாதிரி வரு
ஆமா
நம்மளுக்கு ஆயுள் வந்து கொறையிற மாரி இருக்கு நம்ம மரத்தாண்ட ஒரு வேப்ப மரோ ஒரு மாமரோ ஒரு கொய்யா மரோ இந்த மேரி எல்லா மரத் தானே நம்ம வந்து ஒரு பகல் டடைம்லயோ நம்ம இருக்கணு இருந்து நம்ம வந்து அந்த நாள்ல பாத்தோன்னா ஆலமரத்து அடியில உக்காந்து பேசுவாங்க அரச மரோ எடத்துல வந்து உக்காந்து பேசுவாங்க எங்க நிழலா இருக்குதோ அங்க உக்காந்து பேசிட்டு இருப்பாங்க வேலைய முடிப்பாங்க மரத்தான்ட ஒரு வேலைய முடிப்பாங்க மாரத்தாண்ட இருப்பாங்க விவசாயோ பண்ணாங்க அந்த கா தோட்டத்துலயே இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க இது இப்ப பாத்துன்னா வீட் இதே நம்ம சாப்பற சாப்ட்லே ஃபுட்லே நச்சுத்தன்ம இருக்கு இப்ப வீட்லே நம்ளுக்கு பாத்னா சுவாசிக்க க்குரதுக்கு அந்த ஒரு தன்ம இருக்காது இதனாலயே பாத்தீங்கன்னா நம்ளுக்கு எல்லா விதமான பிரச்சன வரரதக்கு அதிக அண்ரெட் பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு நீங்க இத
ஆமா ஆமா ஆமா எல்லாமே அப்டி தான இருக்கு அப்ப இருந்த ஃபுட்டு மாரி இப்ப எதுவுமே இல்லல்ல இப்ப நீங்க சொன்ன மாரி வயசானவங்களா அப்போ மரத்துல அடியில உக் உக்காந்து எல்லாமே பே பேசுவாங்க அப்டினிங்க இப்ப யாரு எப்படி சொல்றது இப்ப எல்லாருமே உள்ளலயே இருந்த ஃபேன் போட்டுக்கறாங்க ஏசி வந்துச்சு அதனால அவங்க ஒடம்புக்கு தா நல்லது இப்ப நம்ம ஒடம்பு இப்ப நம்மளு ஃபேன்க்கு காத்துல தா இருக்கோ அப்பத்தி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க சின்ன ஓல கொட்டா போட்டுக்கன்னு ஃபுல்லா சுத்தி மரோ இருக்கு இப்ப யாருமே அதெல்லா வெக்க மாட்டேக்குகிறாங்க அது அதோட அரும அவங்களுக்கு தெரியமாட்டீங்குதுள்ள நம்மளுக்கு இயற்கையா இருக்கிறதுதா நல்லதுன்னு அப்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது
இயற்கையா இயற்கையை வந்து நம்ம வந்து நேசிக்கணு
ம் ம்
ம் ஓகே இயற்கைய வந்து நம்ம நேசிக்கணு இயற்கைய வந்து நம்மோ வந்து பாதுகாக்கறது ரொம்ப நல்லது இப்பருக்குற அந்த ஜென்ரே ஷன்ல வந்து பாத்தன்னா அவங்க இயற்கைய வந்து அவங்க பாதுகாக்கறதுல்ல அவங்க வந்து நேசிச்சுட்டாங்க அவங்க வந்து பாத்தன்னா இப்ப வந்து இயற்கை நம்ம வந்து நம்ம பாதுகாக்க பாதுகாக் க முடியல ஆனா இப் இதுக்கப்பறோ நம்ம நேசிக்க தேவல்ல நம் பாதுகாத்தாலே போது இருக்கறத்த அழிக்காத அளவு பாத்துக்குட்னாலே
ஆமா அப்ப இருக்கவங்க எப்டி சொல்றதுன்னா அழிக்க மாட்டாங்க வெட்ட மாட்டாங்க மரோ அவ்ளோ ஒரு நல்லது அப்டின்னு சொல்லி இப்ப ஒரு மாம்பழோ சாப்டாலு அந்த மாம்பழோ கொட்டைய அப்டியே போட்டு வைப்பாங்க இப்போ சப்போட்டா போட்டாங்கன்னா அந்த கொட்டைய அப்டியே போட்டு வெப்பாங்க எல்லாமே ஒடம்புக்கு நல்லது மரோ நம்ம வீட்டான்ட வளரணு அப்டின் சொல்ட்டு அந்த மாரி பண்ணுவாங்க இப்ப இருக்கவங்க எல்லாரு தூண்ட்டு வேற எங்கனா தூக்கி டஸ்பின்ல போட்டர்றாங்க டஸ்ட்பின்ல இருக்கது என்னாகுறது போயிட்டு ஒரே எடத்துலயா போய் ஊந்து ஒரு மாரி மக்கும் குப்பயா
உள்ளையாய் இருந்துருக்குறது அதனால அது வேறு எறங்காது காஞ்சி அதோட தன்மையை வந்து ஏந்து எறந்து போத்தது எதாவது நெலத்துல போட்டா அது வந்து வளரதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ஜ் வாய்ப்பு அது வந்து அவங்க ஒரு பிளாஸ்டிக்ல அ அது போறதுனாலே அது வந்து வளர முடியாது அதுக்கு
ஆமா ஆமா
இப்ப அதே ஒரு காலி இடத்துலயு ஒரு நிலத்து மேல போடும் போது அது வளரு அது நம்ம தண்ணிய வத்தனாலா இயற்கையாவே ஆ மழ பெய்யறதுனாலயோ இது எதர்ச்சியா அதனால தண்ணி ஊத்தறத்துனாலயோ கூட அந்த எடத்து வளர்த்துக்கு வாய்ப்புருக்கு அப்படி நம்ம தண்ணிய ஊத்தனால ஈரப்பதோ இருகறதுனால வளரத்துக்கு வாய்ப்பு
ஆமா இப்ப அப்டியே பாத்தீங்கன்னா சிட்டில் எல்லாமே அப்பிடிதா இப்ப எல்லாரு சாப்புட்டு நம்மள மாரி மண்ணுல போட மாட்டாங்க அ எப்பிடி சொல்றது டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க நாங்க இருக்கற எடத்துலா எங்க அத்த வீட்லல்லா கூட டஸ்ட்பின்ல தா போடுவாங்க ஆனா அவுங்க கிராமத்துல தா அப்படிதாருக்கு காங்க ஆனா அவங்க டஸ்ட்பின் போட்டு யூஸ் பண்றாங்க அப்பிடி கிராமத்துல இருக்குறவங்கள அப்பிடி யூஸ் பண்ணா சிட்டில இருக்கவங்க அப்றோ எப்டி யூஸ் பண்ணுவாங்க அவங்களு அதே டஸ்ட்பின்ல போட்டுதா யூஸ் பண்ணுவாங்க அதனால மரோ யாருக் கு வளர்க்க முடியல இப்ப அதுவே செட்டில்லா போனனா ஸ்மெல்லு வரு இந்த மாரி இயற்கையா காத்து வாங்க முடியாது
இயற்கையா காத்து வாங்க முடியாது இப்ப பாத்தோம்ன்னா இப்ப அங்க பாத்தோம்ன்னா சென்னையில சிட்டியில பாத்தோன்னா பெரிய மா மாநகராட்சி சைடு்லா பாத்தீங்கன்னா பொலியூஷன் வந்து அதிகமாருக்கு
ஆமா
பொல்யூஷன் அதிகமாருக்கறதுனாலே நம்மளுக்கு வந்து பாத்தோனா எந்த ஒரு இயற்கை காத் தரம்பு வராது ஃபுல்லவே பொல்யூஷன் ஹீடாருக்கற மேரி பைக்கு கார் போ சொன்னமேரி நம்மளுக்கு அது மாரி இருக்கு அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாமே பாதிக்கிற மேரி இருக்
ஆமா
அதனால நம்ம வந்து அத கொஞ்சோ தவுக்கற்து ரொம்ப நல்லது இப்ப பாத்தன்னா ஒரு க்கு சைட்ல வந்து போறாங் இந்த டூருக்கல்லா போறாங்க பாத்தன்னா ட்ரிப்பி போற ஆளுல்லா ஃபுல்லா பாத்தீனா இப்ப வந்து பொல்யூஷன் சைட்லா போ மட்டாங்க கே இருக்குற யடத்துதா போய் ரசிக்கிறாங் ஆனா அந்த நாள்ல இருந்தாங்க இப்போ அதே மாரி இருக்குற்து நல்லதே
காமா
அது வந்து ஒரு வெர்ஷத்துலோ ஒர் ரெண்டு வர்ஷத்க்கு வன் டைமு போய்ட்டு அது மாரி சுத்தி பாக்குன் து ரொம்ப நல்லது அப்டின்னு ஒரு நல்லா இருக்கு நம்மளுக்கு சுவாசிக்கலா நல்ல விதமான காத்து ஸ்வாசிக்கலா ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கு அப்டின் சொல்ட்டு இப்ப வந்து தேடி இப்ப போற மாரி ஆய்ட்டு நிலமை ஆய்டுச்சு அந்த நாள்ல பாத்தோன்னா இவங்க இயற்கை கூடயே இருந்தாங்க இப்பு பாத்தா இயற்கை நம்ம தேடி போற்தாருக்கு
ஆமாமா
ஆமா சொல்லுங்க
போ எப்டி சொல்றதுன்னா நீங்க சொன்னா மாரி அது கத்துதா ஆனா இப் யாரு அதல்லா ரசிக்க மாட்டிக்கிறாங்கள
இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அவ்ங்க இப் ப ரசிக்க மாட்றான்ன இப்ப இந்த நாள்ல இப்போ வந்து பாத்தன்னா ரசிச்சிதா ஆவ்ணுன்ற ஒரு கட்டாயம் ஆய் போச் ஏனா எல்லா இடத்தில்யு பாத்தோனா பொலீசன் ஆய்ச்சு இப்ப வந்து பாத்தன்னா எங்யுமே இயற்கை பாக்க முடியல இப்ப கூட உணவு இங்கி மேலனம் நம்ம உணவு தேடி போறத் மாரி அது மாரி நம்ப் இயற்கைய எங்கே கிடைக்னா இயற்கை தேட் நம்ம போய் தா ஆவ்னு வேர வழி இல்ல நம்முளு காட்சீல இப்ப பாத் தனா வந்தைய் கேஸ் இப்ப பாத்தோனா கேஸ் ஒரு ரெண்டு மூணு மோ மொபைல் ஆப்ல பாத்த நறைய வீடியோஸ் ல்லா பாக்கறே கேஸ்ஸுக்கு பாத்தோனா நம்ளு வீட்லே நம் வந்து தயாரிக்லா அப்படின்ற ஒரு ஒரு டாத் எதோ கொண் வந்துருக்கா இது வந்து இத பெஜ்ஜிக்கினா என்னா நெனக்கிறீங்க இப்ப வந்து நா வந்து அத பெஜ்ஜி நா சொல்ற உங்ளுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு டேங்க் ஒரு ஃபார்ம் பண்ணிர்னோ ஒரு உர டேங்க் பிமாரி அத வந்து லாக் பண்ணிட்டு அதுல ஒரு பைப் செட்டப் அந்த வாலும் பிரி வெளிய எத்த்ன் வந்தே
ஓகே
அதல வந்து பாத்தனா ரெண்டு விதமான ஒண்ணு பழுப்பு வந்து வெளியே வரணு ஓ ஒரு நல்ல ஒரு ஓல்ஸ் ஸ்லோ பைப்பு வந்து வெளிய வர்ணு அது யார் வெளிய வரறதுக்கு உணவு நந்தோரு கோன் மரி நம்ப எதனா உள்ள மெட்டீர்லு கொட்டணு அப்பதா சாணம் மாட்டு சாணத்த வந்து நல்ல கரைச்சு நம்ப அதுல ஊத்தி வுட்ருணு ஆ காய்கெறிகள் இந்தப் பழம் இதுல்லாம எதா அழுவி போனதெல்லா வேஸ்டேஜ்ஜுலா அத கொட்டணு கூட்டிட்டு நம்ம தண்ணிய ஊத்தி விட்ருனு அத லாக் பண்ணிந்நு போட்ரு சைட்ல லாக் பண்ட்டு நம்ப் ஒரு அஞ்சி நாள் பத்து நாள் கழிச்சி அந்த வேறு முன்ன சொன்னல அந்த வால்வ் மெரி வெளிய வரு ஒருவோவுல்த் பழுப்பு வச்சிக்னு ஏ நம்ம கொட்றத்து வந்து லாக் பண்ணிட்டு அந்த பழ்ப் மரி வெளிய குடுத்த ஆன் பண்ணி விட்ணு டீபுக் நெற்ய வுன்னுவோஸ் செட்டப் பண்ண
ஆமா
நா நற்ய வீடியோ வந்து படத்தல்லா பாத்ருப்பீங்க ஒரு ஏர் பேக் மெரி ஒன்னு வந்து தலகாணி மெரி வச்சிர்க்கா அது மெரி ஸு பெருசா ஒன்னு செட்டப் பண்ணேன்
இப்போ அதுல நம்ம பழ இதுவெல்லா போட்டுமுனா நம்ளுக்தா இப்ப அது வேற மரி வாரு எரிவாயு பொருள் அதுனா அப்டி அப்டி அது வேற மாரி வரு நம்ளுக்கு ஸ்மெல்லெல்லா ஒரு மாரி வரு
அதுதா அதுதா ரொம்ப நாளா நம்ப வந்த் மூடி வெக்கிற்த்துனால அல வந்து கேஸ் ஃபார்ம் ஆவ்து
ஆமா ஆமா
ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேஸ் வந்து பாத்தோனா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயர வந்து கொண்டு வரு நெருப்பு கொண்டு வரு அப்டின்னு ஒரு அந்த இது அப்பற வந்து நல்ல டைட்டா அந்த வால்வு ஓப்பன் பண்ணி உட்டா அந்த டியூப்ல வரும் அந்த டியூப்லருந்து நம்ம ஸ்டைட்டா கேஸ் இப்ப வந்து ஸ்டைட்டா சிலிண்டருக்கு நம்ம ஒ இது பண்ணிக்கலா சிலிண்டர்னா ஒரு ஆஃப் ஆன் வச்சுருனு நம்ம ஆன் பண்ணிட்னா அந்த கேஸ் அத ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து ஏர் பேக்ல இருந்து வரு நம்மளுக்கு கேஸ்
இப்ப கிராமத்துல இருக்கவங்களாங் கூடோ எல்லாருமே கேஸ் தா யூஸ் பண்றாங்க ஆ நம்ப எவ்ளோக்கு எவ்ளோக்கு அடுப்புல யூஸ் பண்றோமோ அதா நம்ம ஒடம்புக்கு நல்லது
நல்லது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுமேரி நம்ப ட்ரை பண்ணா நம்பளுக்கு ரொம்ப நல்லது பைசா வந்து நம்ப ஒரு அது பாத்தீங்கன்னா நாங்க பத்து பத்து நாலு பத்து மாச நம்ம வாங்குற கேஸ்க்கு நம்ம இதுக்கு போட்டோம்னா லைஃப்லாங் நம்ம ஒரு அஞ்சு வருஷ பத்து வருஷ நம்ம யூஸ் பண்ணிக்கலா நம்ப எப்டி பாத்தோனா ஒரு அஞ்சு வர்ஷோ பத்து வர்ஷோன்னா ஒரு இருவது கேஸ் நமக்கு ஃப்ரீ வரு இருவதாயிர முப்பதாயிர நமக்கு ஃப்ரீயா கெடைக்கு
இப்போ அப்டிங்குவ இப்போ மத்தவங்க எப்டி சொல்லிப்பாங்க எரிவாயுவ நம்ப சுவாசக்க கூடாது இதுல நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆனா அத சேமிக்கவு கூடாது ஏன்னா பழ அந்த மாரில்லா போட்டிருக்கீங்கள அதனால அது நம்பளுக்கு வேற மாரி எரிவாயு அந்த மாரி கெடைக்கு அதனால இப்ப நம்ம அடுப்புல செய்யற்தே நம்பளுக்கு நல்லது வில்லேஜ்ல இருக்கோங்களா அப்டி செஞ்சுக்கலா ஆனா இப்ப சிட்டில இருக்கங்களா என்ன பண்றது அந்த மாரிதா செஞ்சாகணு
ஓகே இப்ப வந்து பாத்தீன்னா சிட்டில இருக்கிறவங்க வில்லேஜ்ல இருக்க இப்ப எப்டியா இருந்தாலு நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சுன்னா நம்ப பொகையில இருக்குனது இப்ப இத்தினி நாளு நம்ம கேஸ் யூஸ் பண்ணிட்டோ இப்ப கேஸ் வந்து வெல வந்து பற்றாக்குறையா இருக்கு கேஸ் ரேட் ஏறிட்து ந்த மாரி டேம் அது மாரி டேம்ல நம்ப வந்து ஒரு ஒரோ மாரி ஒரு செட்டப் எறக்கிட்டு நம்ம இதுமாரி பண்ணா கேஸுக்கு நம்ப குடுக்குற பைசாவே நம்ப இதுல எடுத்துட்லா அப்டின்னு நம்ம சொல்ல வரோ இப்ப பாத்தோன்னா அந்த பழோ இது எல்லாத்தையு நம்ம போட்டு நம்ப வந்து ஸ்மெல்லு அத வந்து நம்ம சுவாசிக்க முடியாது நம்ப லாக் பண்ணிட்டு போறோ அத ஓப்பன் பண்ண போறோ நம்பளுக்கு கேஸ் ஆட்டோமேட்டிக்கா வரு எப்பன்னா நம்ம வந்து அது திங்ஸு நம்ம உள்ள அத அத நா சொன்ன அந்த மாட்டு சாணோ அதுமா பழோ அந்த காய்கறி டர்டி அதெல்லா உள்ள போட்டுட்டா கேஸ் வந்து ஃப்யூச்சர் கேஸ் அதா நெறைய பேர் பாத்தீன்னா காவ ட்ரைனேஜன்ன போயிட்டு மூச்ச அடிச்சு எறந்துட்டாங்க அப்டின்னு நெறைய சொல்றாங்கள அது வந்து நம்மளுக்கு வெளியேறதுனால நம்போ வந்து ஆ எறந்து போவாங்க ஆனா அதுமாரி நம்ம ஓப்பன்ல இருக்கக்கூடாது எல்லாமே லாக்ல இருக்கறது ரொம்ப நல்லது
ஓகே ஓகே சோ ஓகே சார் இவ்வளோ நேர என்னான்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்
நன் நன் நன்றி சிஸ்டர் ஓகே நன்றி வெல்கம்